வணக்கம் எப்டி இருக் கீங்க
வணக்கம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கேங்க சாப்டாச்சுங்ளா
ஆ சாப்ட நீங்க சாப்டீங்ளா ம் ஓகே நா பாஸ்தா நீங்க என்ன சாப்டீங்க
ஆ நா தோசங்க
சந்தோஸ்
அ வ் சாரி தோச இல்ல நாங்க வெளிய இன்னிக் வாங்கிடோ மறந்து சொல்லிட்ட வெளியப் நாங்க செரி வெளிய போயிருந்தமா அ வரப் கொஞ்சோ லேட்டாய்ருச்சு ஏ ஒரு நயனுக்கு நயனுக்கு மேல ஆய்டுச்சு சோ அதனால ஆ
ம்
இது பரோட்டா வாங்கி ட்டு வன்ட்டங்க எப்பமே பரட்டா தா வாங்குவ அதிகமா
ம் அதிகமா சாப்ட குடாதே
சாப்ட குடாதுதா செரி இன்னைக்கு வாங்கிட்டோ எப்டியு ஒரு மன்த்லி ஒன்ஸ் வாங்குவோ அ அதா நீங்க சாப்ட மாட் டிங்ளா
சாப்டுவோ அடிக்கடி இல்ல எப்ப எப்பயாச்சு ரொம்ப டெம்டிங்கா இருந்தா சாப்டுவோ அவ்ளதா
ம் நாங்க ஒரு மன்த்லி ஒன்ஸு இல்ல நா டூ மன் ஸு ஒன்ஸு அந்த மாரி சாப்டுவோங்க இன்னக்கி ரொம்ப லேட் ஆயிச்சு ரொம்ப டயர்டா இருந்து ச்சுங்க காலைலெருந்து ரொம்ப டிராவல் பண்ணி
ஓகே ஓகே ஏ எங்க போனிங்க ட்ரிப் பா
ஆ ட்ரிப்பு மாரி இல்ல கொஞ் சொ ரிலேட்டிவ் வீட்டுக்கு தா போனொ சொந்தக்காரங்க ஆ ஆ ரொம்ப என்ஜாய் பண்ணங்க அது கொஞ்சொ ஹில்ஸ் மாரி ஏரி யா ஆ பூண்டி சைடுங்க அதாவுது உங்களுக்கு சொல்லணு எ ங்க சொல்லணு அப்டினா ஈசா கேள்வி பட்ருக்கீங்ளா? கோயம்புத்தூர் அப்டிங்ளா ஆதியோகின் சொல்லிட்டு பெரிய சிலைங்க வெள்ளிங்கிரி மலைன்னு சொல்லுவாங்க அதுக் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ அது அந்த ஹில்ஸ் ஏரியாக்கு தாங்க நாங்க போனோ
ம் எப்பிடி இருந்துச்சி எக்ஸ்பிரியன்ஸ்லா
ரொம்ப நல்லா இருந்துச்சிங்க அப்பிடியே நல்ல கிளைமெட்டு் ஜில்லுன்னு அ அந்த மலைய சுத் த்தி நடுவுல தோப்பு அந்த மாரி அ ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க ப்புறோ பாத்தீங்கன்னா அங்க நெ நெறையா இந்த பலாமரோ இருந்துச்சி அப்றோ மாமரொ பாக்கு தென்ன நல்ல நெறையா இருந்து ச்சி அப்புறோ நெறையா பறிச்சிக்கிட்டோ எல்லா எங்களுக் வீட் டேவையானது எல்லா
சேரி சேரி
பலாபழ பொறிச்சங்கே
ம் ஃபேமிலியோட போனீங்களா ஃப்ரெண்ட்ஸோட போனீங்களா
ஆ ஃபேமிலியாதாங்க போனோ ஆ இது வந்து எங்க மாமியாருக்கு அம்மா வீடு அந்த சைடு
ஓகே ஓகே
ஆ அம்மல்லா இல்ல பட் அவங்களோட அண்ண பசங்க பொண்ணுங்க அவங்களா ரொம்ப பெரிய ஃபேமிலிங்க
ம் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அந்த மாரி ட்ரிப் போகணுனு ஆ த்துருக்கு எங்கு கொழந்தைய வச்சிட்டு போ க்கு முடியல இப்போ
ஆ சேரி ஆமாங்க பேபிக்கு எவ்ளோ வயசாச்சி
பான் ப்பதா ஹ பொறந்திருக்காங்க
ன்னா போவே முடியாது துங்க நாங்கலா இப்பதா கொஞ்சோ வெளியே போ ப்பவே ஆரமிச்சிர்கோ அ இப்ப பாத்தீங்னா எங்க பொண்ண இப் ஓ தோர்டு ஸ்டாண்டர்ட் போறாங்க ஆ இப்பதா நாங்க அப்பிடியே வெளிய போ ஹலோ லைன்ல இருக்கீங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ லைன்ல இருக்கீங்களா ஹலோ ஆ கேக்குதாங்க அ கேக்குது கேக்குத ம் ஆ அததா ரொம்ப நல்லா இருந்துச்ங்க அப்புறோ மாமரோ மாமரத்துல மெ மேல ஏரியே மர நெறய பொறிசோ கிட்டதட்ட ஒரு நூறு மாம்பழ இருக்குங்க அது இன்னி நெறய எக்கசக்கமா இருக்கு சேரி அவ்ளோ பொறிசிட்டு போய் என்ன பண்றதுனு இது ஒரு நூறு மாப்பள பாக்க போய்ர்சோ
ம் அதுவே போதுமா அசால்டா நூறுன் சொல்றீங்க
அ போதுங்க இங்கேயு கொஞ்சோ பெரிய ஃபேமிலி தாங்க எங்க மாமனார் வீட்டு சைடு பெரியப் ஃபேமிலி தா ஏனா கூட பொறந்தவங்க அஞ் சி பேரு ஏ அந்த ஃபேமிலி ஃபியுல்லா இங்க எங்க வீ வீட்டு பக்கத்லேயேதா இருக்காங்க சோயாளுக்கு ஒரு பத்து மாம்பழ துடுத்தாலுமே அ அஞ்சு வீட்டுக்கு கரெடா இருக்குல சோ அதனாலதா அது வச்சிகிட்டோ அப்பற பாத்தீங்னா ஆ இது வாழ கொள வாழப்பூ வாழத்தண்டு
ம் ஓகே ஓகே அங்க எப் அது எப்டி சிட்டி மாரி இருக்குமா இல்ல வில்லேஜ் மாரி இருக்
வில்லேஜ் மா மாரிதா இருக்கும் ஆனா கொஞ்சோ தூரம் வந்தாலே ட்டு சிட்டி மாரிதா இருக்கும் ஆனா உள்ளுகுள்ள போய்டோம்னா கொஞ்சம் இந்த மாரி தோப்பு அந்த மாரி தான் இருக்கும் பாத்த சுத்தீ பாத்தீங்கனா ஹில்ஸ் ஹில்ஸ் தா இருக்கூங்க ஆ பாக்கறக்கே ரொம்ப அழகா இருக்கும்
உம் செரி செரி இப்ப நெக்ஸ்ட்டு டிரிப் என்ன பிளான் பண்ணிருக்கீ கிங்க
நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு நீ ஜூன் மந்த்து தாங்க இனி ஸ்கூல் ஆரம்பிக்கணும் இல்ல இன்னேஸ் கூலுகு போயிட்டு வந்ததுக்கப்பற தான் நீ பா போணோங்க வேற எங்காவது இந்த இந்த கோடைகால விடுமுறையில தா எங்காவது வெளிய போலா அப்டினு இருந்தோ ஆனா வெயில் காரணத்தினால வெளிய போக முடியல
ஓகே ரொம்ப தூரமா போகறதுக்கு இங்க உங்க சரௌண்டிங்லே துமே இல்லையா
ஆ ரொம்ப தூரமா போறக்கு போகலா நாங்க இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறதுனால நாங்க டிரிப் ஏதுவு இது பண்ல பிளாக் தண்டர் போனோ
ஏன்
இந்த இதுல அப்றோ சும்மா அப்டி அம்மா வீடு இந்த மாரி சுத்தி சுத்தி இருக்ற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறக்கே கரெக்டா இருந்து ஏ இன்னொரு பிளான் போட்டிருக்கேங்க எங்கென்னா ஹு திருச்செந்தூர்
டூ கன்னியாகுமரி போகலா இல்லேன்னா ராமேஸ்வரம் போயிட்டு அப்டியே
வெறு கோயில் தா போவீங்ளா எப்டி
ஆ கோ மேக்சிமம் கோயில் தாங்க
ஓகே ஓகேங்க
ஊட்டி கொடைக்கானல் இல்லன்னாப் அ கொழந்தைப் இங்களாம் வெளயாடுறத்துக்கு தீம் பார்க்கு உம் அங்க அப்டிதாங்க
எங்க நா இப்ப எங்க அம்மா வீட்லதா இருக்கேன்னா எங்க ஏன் போ கொழந்தைய வச்சுட்டு எங்கேயு போக முடியாது இல்லையா அவுங்களுக்கு கொஞ்சம் வந்ட்டாங்கதா நா அங்க எங்கேயாச்சு ட்ரிப்பு
கண்டிப்பா ஆனா ஓகே ஓகேங்க அ அப்போ
வீடு ரெண்டு தா மாத்தி மாத்தி
பொண்ணா
நா
ஓகே இது ஆனா கொஞ்சோ கஷ்ட இருந்தே தாங்க ஒரு மூணு வருஷசோ வரைக்கு
உம் எல்லாமே அஜ்ஜஸ்ட் பண்ணிக்கணு நான் சே
உம் ஆமா கண்டிப்பா
ம்
கண்டிப்பாங்க அது கொழந்தைங்கள வளக்குறது ரொம்ப ஈஸியான விஷ்யோ கெடையாது ஏ ஆ ம் ஆ அது அத விட கஷ்டங்க அது ம் ஆமா என்ன கொஞ்சோ பாத்து கவ் கவனமா வெச்சுரு க்கனு ம்
சேரி சேரி
இப்ப நாங்கலா பாத்தீங்கன்னா என் பாப்பா வந்து அ ஃபஸ்ட் ஸ்டேண்டர்ட் வர வரைக்கு பெருசா நாங்க எங்க வெளியவே போகல இப்பதா அப்டியே கொஞ்சோ ட்ரிப் இப்பல்லா போயிட்ருக்
ம் ம்
பாப்பா பெறந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷோ அப்டியே வீட்லதா இருக்கணுங்குற நெலம அதுக்கப்புறோம் பாத்தீங்கன்னா கோவிட் வந்துருச்சு எங்கேயுமே வெளிய கூப்டுட்டு போ முடில அப்புறோ அவ வந்து பாத்தீங்கன்னா அப்டியே வெளிய கூப்புட்டு போகாதனால யார் யார கண்டாலு கொஞ்சோ பயப்படுவா பேச மாட்டா
அதாலதா ஒண்ணு ரெண்டுல எங்கயாச்சு வெளிய போனு கூடாது பசங்கள கூப்புட்டு அவங்களு நாலு எடோ பாப்பாங்க
ம் ஆனா வீட்ல வந்து விட மாட் திங்கிறாங்க ஐயோ கொழந்தை தூக்கிட்டு போறாங்க அப்டின் சொல்லிட்டு
ஓகே ஓகே
பயோ வெளிய போயிட்டு வந்து எதாவது ஒடம்பு செரி இல்லாம ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்டின் சொல்லிட்டு ஆனா அப்டியு இருக்க கூடாதுங்க ஏன்னா அப்புறோ அவங்க பாத்தீங்கன்னா புது ஆலுங்கள கண்டா பயப்
அதுதா சொல்றேப்பா நாலு எடுத் எடுத்துக்கு போனாதா அவங்களும் பழுகுவாங்க இப்ப வீட்லயே இருந்தா நம்மளுக் க்கு வெறு நாள் நம்பப் அப்பா அம்மா பாட்டி தாத்த இவங்கள மட்டுந்தா அவங்க பாப்பாங்க பேசுவாங்க தவுர மத்தவங்கள பாத்தா அவங்க பயிப்படுவாங்க அதனால அவங்க எங் வெளிய எங்கயாவது ஒரு டிரிப் மாரி போனாதா அவங்களு ஜெல்லா ஆவாங்க எல்லாருகிட்டயு கம்ஃப்படபுளா இருப்பாங்க பீல் பண்ணுவாங்க இல் இல்லியா
ஆமாங்க கண்டிப்பாக சேரி நீங்களு டோரு சும்மா எங்காவது வெளியது பக்கத்துலயாது கூட்டிட்டுப்
ம் சேரி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஆகட்டும் பாப்பாக்கு அதுக்கப்புறோந்தா போணு
நீங்க சிக்ஸ்த் மன்துலயே கோவில் அந்த மாரி எல்லா எடுத்துட் போலா ஒரு ஒன் இயருக்கு மேல அப்டிங்கும் போது ஒரு பார்க்கு நடக் அவங்க நடக்குற ஸ்டேஜ் ஆயிட் விட்டாங்கனாலே நீங்க பக்கத்துல எதாவது பார்க் இருந்தா அந்த மாரி கூப்புட்டு போங்க அவங்க வந்து வ வர போற கொ வருவாங்களா நறையா கொழந்தைங்க
சேரி சேரி ம் ஏன்னா இப்பதா உங்களுக்கு வந்து பார்டி ஃபைவ் டேஸ் மேல ஆகுது
ஓ ஓகே ஓகே அவ்ளோதா ஆ அப்டியாங் பணம் முடியாது ஆறு மாசோ நீங்க வெயிட் பண்ணிதா ஆகணு ஒரு ஆறு மாசோ ஒரு வருஷமாது கண்டிப்பா நீங்க வெயிட்
ம் ஆ சொல்லுங் கேக்குது
என்ன சமச் ச்சீங்க
அதா சொன்னனே பாஸ்தானு
ஓ பாஸ்த் தா டயட் அல்லே டயட்ல இருக்கிங் கிங்களா
ஆஹா இல்ல இல்ல மே மக் மக்ரூனின் சொல்லுவோ ஆ நைட் டைம் எப்பயா சம்டைம்ஸ் டிஃபன் சாப்புடுவோ இல்லன்னா ரைஸ் நீ இது எப்புடி சொல்றதுன் தெரில இப்ப தாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க செரி ஓகே ம் ஓகேங்
ப மகிழ்ச்சியா இரு ந்தது அடுத்த பதிவில் சந்திப்போம்
ஓகே ரொம்ப நன்றி ஆ